ஹலோ ஹலோ
கேக்குது சொல்லுங்க
ஹலோ கேக்குதா பையா ஹலோ
கேக்குதா
ஹலோ ஆ கேக்குதா ஆ எனக்கு சவுண்ட் கொஞ்ச ஸ்லோவா கேக்குது
ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அது ஹெட்செட் மாட்டிருந்தங்காட்டி இதாகுது
எனக் ஒட ஸ்பீக்கர் போயிடுச்சா
அ கேக்குதா கேக்குதா எனக்கு ஸ்பீக்கர் போயிடுச்சு அதுனால அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு
அட ஆ இப்பதா கேக்குது ஆ இப்பதா கேக்குது சரி சரி அவுட் ஸ்பீக்கர்ல இதுல வருதா என்ன
ஆனா ப்ளூடூத்ல அவுட் ஸ்பீக்கர் போட்ருங்க
உன்னோடதுல சேரி சேரி பரவால்ல ஆ சேரிங்க அத்த அதுல கூட ந நல்ல வேல ஐயோ ரெஃபர் பண்ணி ட்டமே ஒண்ணு வராதான் தெரியலையே
அது வரலனாலு எனக்கு அத பத்தி கவலையே இல்ல சும்மா ஒரு ட்ரை தா வருலேன்னா என்ன பண்ண முடியு வரலேன்னா வரல அவ்ளதா
அவ்வளதா அவ்வளதா இல்ல இருந்தாலு அவன் அதா கேல் எனக்கு தெரியில என்னன்னு தெரியில கேல் நாளைக்கு நா போனதா தெரியு நா கண்டது நாலா எப்ப ஒன்னுமே கேட்டா தெரியாதுன்ருவே அப்புடியா மேம் ஓ ஏ என்னாசி அப்புடியா அப் அப்புடிங்கிற ரியாக்ஷன் தா நம்ம குடுக்கணு
தா ஏழ்ர மணி நானே சாக் ஆயிடே இப்தா ஆன் பண்ணி பாத்தனா என்னடா ஏழ்ர மணிக்கு இல்லாகுன் போட்ருக்குறாங்க அப்டின்னு
அது எனக்கு தெரியலங்கள் என்னவோ இருக்கு அது அட இந்த திவ்யா மேம் ம் வந்த திவ்யா மேம் வந்துருந்தாங்களாமா அவுங்களுக்கு எதோ இந்த மீண் வேல்யூஸ்ல வந்துட்டு இன்னைக்கி எல்லாமே ஓ ஓகேவாம்மா இப்ப டிமோகிராபிக்ல மாத்தனுமாவா எப்புடி கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா இருவத் தஞ்சு இன்னொன்னு ஆறு அந்த மாரி கலெக்ட் பண்ணி இருக்காங்க மறுக்கா மறுபடியு மாத்துனமாம்மா இப்ப மாத்துனா மறுபடியு அங்க சீனு ஒன்னுவே ஆனவால சிக்னிபிகென்ட் ஏ இருக்கு சிக்னிபிகெண்டா இருக்காம்மா எல்லாமே அந்த மாதிரி ஏ வருதுன்னு கேக்குறன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல கேல் நீ ஒன்வே ஆனவால மாறுமா என் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியில
அப்டியே கூண்டோட இந்த அம்மா கிட்ட குடுத்துட்டு சொல்லீடு
அ ஹ
எப்டி அதுவே டேட்டா போட்டு அதுவே சிம் போட்டு அதே மேனேஜ் பண்ணி
அ அ அதுதா எனக்கு சிரிப்பு தா கேல் வருது இவுங்க என்ன ஒண்ணு அவுங்க வந்து நம்ம போடுற டேட்டாவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணு இல்லையா இவரு மேம் இதுக்கு மேல என்ன முடி என்னால முடியாது நீங்க வெளியில போய் பண்ணிக்கோங்க நீ இவரு குடுக்கணு ரெண்டுலுமே ரெண்டுமே நடக்குற மாரி எனக்கு தெரியல ஆக மொத்துல நம்ம கிட்ட தள்ளாம இருந்தாங்கன்னா சேரி ஆ அதுதா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியில சோப்பா செரியான சிரிப் ப்புதாங்கள் எனக்கு வருது அதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்துச்சு என்ன கேட்டுச்சு தேவகி ஏ லாகின் போல்லன்னு எனக்கு தெரியல மேம் கேட்டுச்சு எனக் தெரியலங் மேம் நா பாக்கவே இல்ல அப்டின்னே ஆமா கேர்ள் லாகின் போடவே இல்ல நீ வேணா போய் பாரு னாங்க ஆமாங் மேம் தெர்ல என்னாச்சுன்னு தெரியல ஈவினிங்க் மேலதா கால் பண்ணி பேசுனு அப்டின் சொல்ட்ட ம் சேரி அதா செரிதா என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல
பிளட்தா கவுண்டிங் கம்மியாருக்கு
எவ்ளோருக்கு
அதேதா நோ சேஞ்ச் நோ இன்ட்ரப்ஷன்
நல்லா சாப்புடு கேள் யா கேள் இப்டி பண்ற எங்க சாப்புட வுடுறாங்கங்கிறியா
சேரிடா சேரிடா எடுத்துக்கிறேடா சாமி
சோ ஆ எல்லா இப்டிதா இருக்கானுங்க கத் து கத்துன்னு ஹ்
மா இந்த மா நீ வச்சிட்டு போனது கும்பையன் என்ன வந்து கத்துக்கிட்டுக்கலாம் புடிமா திங்கானச்ச திங்க வந்து வந்து சாப்பிடுறோம்
சாப்புடு கேள் சாப்புட்டுங் கூட கூப்புடுறே
டேய் இப்பதா சாப்ட்டே ஆறு மணிக்குதா சாப்ட்டே
சேரி செரி
சாப்ட்டுதா கவுந்தடிச்சு படுத்துருந்தே
எல்லா எல்லா கத்திட்டேதா இருப்பானுங்க வீட்டுக்குள்ள ஒருத்தனு
அது அப்படிதா அது வந்து இந்த கூட பொறந்ததுனாலே அப்படித்தா
ஏ எது கேட் டாலு அமைதியாரு நீ கொஞ்சொ நேரம் அமைதியாரு வாய் மூடு
அப்போ வாய மூடுன்ட்டேனா அவ்ளோதா அவ செத்தா அங்கே கட்டுலேல வச்சி பொதச்சுறுவ அப்றோ
அவ்ளோதா த்தா சோப்பா இப்ப என்ன பிரச்சனன்னு எனக்கு ஒன்னும் புரியல கேள் இவ்ங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரில
அதாம் பாரு ஏழ்ர வரைக்கு இருந்திருக்குது கண்டிப்பா ஒரு பேயாட் ட்டோ ஆயிருக்குன் நெனைக்
நாளைக் இ என்ன நெனைச்சு பாரு கேள் நீ சத் ஆன வே முந்தா நேத்துல எனக்கு இருந்த பசிக்கு ஆ வட ராஜாண்ண கொண் வந்த வடைய நா என்ன பண்ணே சரி மதியம் பருப்பு சாப்பாடுன் சொல்லிட்டு சாப்படத் தோணலன் வச்சுட்டே நா பாத்துட்டே இருந்தே கை கழு வருவாங்களன் பாத்த கை கழுவ் வரல நா விட மேம் வாங்க சாப்புலானு சொல்ட்டு வரங் கேள் ச்சு நா பாட்டுக் கை கழுவிட்டு வந்து உக்காந்துகிட்டே வந்து உக்காந்து ஸ்டாப் பண்ணவே இல்லியே தொண தொண தொண தொண தொண தொணனு பேசிட்டே இருந்துச்சு நா பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்புட ஆரம்மிச்ச போமா நீயு உன்னோடைய கிளைண்ட்டு நமக்குல்லா இதுக்கு மேல பசி தாங்காது அப்டின்ட்டு சாப்புட ஆரம்பிச்சிட்டே
வேற ஜீவா சார் வேற என்னய கேட்டிருக்காரு நா வேற நேத்து ஆஃப் டேனுதா காலைல பேர்மிஷன் ஆஃப் ப் டேதா பெர்மிஷன் கேட்டே
ஆ
அவர்ட்ட ஆஃப் டேன் கேட்டு இவ்ருக் வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபுல் டேவா எடுத்துக்கன் மதியானமே ஃபோன் பண்ணி சொல்லிட்ட மதியோ இன்பார்ம் பண்ணா இவரு இல்ல கால் பண்ண ரீ ச்சாகல செரி அப்டின்ட்டு நானு கம்னு வந்துட்டன் நாலு மணிக்குதா எதோ டென்ஷன்ல க்ளைண்டிட்ட கத்திட்டு இருந்தார்ப்போலம்ன்னு வந்துட்டே இன்னக்கி மதியானோ என்ன தேவிக்கு வர்றனாங்க ஒன்னோ க்ளாக் காச்சு இன்னு வல்லையா
அப்றோ
அப்டின்னு கேட்டிருப்பாரு போல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அங்க இருக்கிறவங்க சொல்லிருங்க நா வந்து மெடிக்கல் லீவு அப்டின்னு அப்றோ அவர் எது கேக்கலயா அப்டியே போயிட்டாரான்
சேரி விடு நாளைக்கு போய் சொல்லிரு என்னால ஹாஸ்பிட்டல்ல லேட் ஆயிடுச்சுங்க சார் அப்பாய்ன்மெண்ட்
அது எதுக்கு அதெல்லா அவரு எது கேக்க மாட்டாரு போர்ட்டல்ல அப்ளை பண்ணிட்டு போக வேண்டிதானன் கேட்டார்னா அவ்ளதா சாவடிச்சு
சரி இனி அதுதல்லா சார் இனிமே அப்டேட் பண்ணிடறேன் அப்டின்று
கரெக்ட்டுதான் ஏ
ம் ஏனா இப்பதான இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நீ தான ஃபர்ஸ்ட்டு
அட இங்க வேற ஹெச் ஆர் வேற ஒரு ஹெச் ஆர் எடுக்கறாங்க ஹெச் ஆரு ஒரு ஹெச்ஸஆரு ரெண்டு எம்ப்ளாய் எடுக்கறாங்க மறுக்கா
ஓ
ஹெ ஆரு ஹெச் ஆர்க்கு வந்தாலு செத்துட்டான் அந்த இன்டர்வியூவ்ல தாருமாறா கேள்வி கேக்கறாங்க மூணு பேரூ மாரி மாரி
அதா அதா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாதா ஒரு எம்ப்ளாயி இருக்க மாட்டாங்க இந்த இரு இர்ரெ இழுச்சவாயி ரெண்டு எம்ப்ளாயி இருக்காங்கனே அக்கா
ஏய் இங்கேயெல்லா தெறிச்சிட்டு ஓடுறாங்க
ஆ
நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க்கு ப்ரஷர் கெடையாது யா அவரு இத பண்ணி குடுத்தே ஆகணுனு கேக்கறது இல்ல முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா விட்டுருங்கங்கறாரு
அதா அதா
ஆனா ஜீவா சார் சத்தியமா அப்டி கெடையாது பத்து மணி ஆனாலு எனக்கு இந்த ஒர்க் இந்த டைமிங்குள்ள முடிச்சு குடுத்துட்டு கெளம்பிருங்கன்றுவாரு அப்ப அஞ்சு இன்னைக்கு டார்கெட் அஞ்சு ஃபைல் அப்டினா அந்த அஞ்சு ஃபைல் கம்ப்ளீட் பண்ணி ஏ ஐ ஃபிளாக் எல்லாமே கொறச்சு
ம்
ஜீரோ பண்ணி வித் ரிப்போட்டோட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு எல்லோரு ஒட்டுகாதா கெளம்புணே
ஆ அதா அதா ம் அதுதா அளவுக்கா
நீ எங்க கெளம்பற கம்னு உக்காரு அரிதா பேகயே புடுங்கி வெச்சுக்குவா அரித்தாவு காவியாவுமு நா உக்காந்திருக்கேன்ல்ல நீ மட்டு எப்டி கெளம்பலா உக்காரு அப்டின் பேக புடுங்கி அந்த பக்கோ வெச்சுகுவாங்க
ம் ஆனா நா அங்க என்னனு காட்டு எனக்கே இன்னைக்கு ஒண்ணுமே முடில காலைல இவ்ளோ வாமிட்டு என்னடா பண்றது டேபிள் வேற எத்து அது எ தோ எ வீட்ல கொழம்பு இது இஞ்சி பூண்டு சரியா இது பண்ணல போல டைஜஸ்ட் ஆவ்ளோ வாமிட் எற்கன்வே டயடு அப்றோ ஒரு பத்து நிமிஷ படுத்துட்டு ஆ அததா பண்ணே செவனப்ப குடிச்ச டே
அடுத் என்னை கவுந்தடிச்சி படுத்துங்குங்க மேகி எதோ சொல்லியா அப்ப மேகி எல்லர்றியா மேகி கலர்றியா அப்ப கலரு வரே சாப்பறே ஹலோ
ஆ என்னாச்சின் தெரியில நாளைக் போனாதா தெரியு நானே லாஃக் அவுட் போட மறந்துர்ட்டாங்க போல அப்டின் நா இருந்தே
ம்
ஃபோன் பண்ணனா ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரோ ஆயிடு நமக்கு எதுக்குடா வம்பு தேவல்லாம
ஆனா இவிங்க லாஃக் அவுட் போகையில போட்டு போய்ருவாங்க
இன்னு கொஞ்சோ இருக்கு பாரு நீ சாப்ட்ரு ஆ லாஃக் அவுட் எப்போ போட்டு போயிருவாங்க
சப்போஸ் போலேனா போடவே மாட்டாங்க
ஆ
இந்த டைமே போறாங்கனா கண்டிப்பா எந்திர்தா போய்ருப்பாங்க சேரி ஏதோ ஒரு பேயாட்ட ஆடிருக்கறாங்க
கண் இப்ப திவ்யா மேம் கீது வந்திருப்பாங்கன் நெனைக்கிறே திவ்யா மேம் வந்தாங்களா ஒரு வேல மழைக்கு இது வந்துரு ச்சா ஒன்னு தெரில தனு சொன்னா மழ வந்துச்சுடி அப்டினு எனக்கே அவதா கால் பண்ணி என்னன் இந்த ஆப் சொல்லிட்டு போன
மா
டாஸ்க்கு வரல ஒன்னு வரல நீ பாட்டுக் போயிட்டன் சொன்னாலா அப்பமேட்டுதா சொன்னே இப்டி எல்லாரு ரெஜிஸ்டர் பண்ணு தனு அப்டின்னு செரி பரவால்ல வா ட்ரை பண்ணலா அப்டின்ட்டு அவ தா இவ்ளோ நேரோ கூப்டுட்ருந்தா
சேரி சேரி ஏ நம்ம கோட வச்சிருக்கு பையா நாங்க மழ வந்தாலு போயிருவோ
அப்டி போயிருவாங்க அப்பனா யாரா கிளைண்டா தா இருக்கணு மழ வந்தா கூட ஒரு சான்ஸ் இல்லையே கொஞ்ச ஓரு அது என்ன ஒட்டுக்காவ்யா ரெண்டு மண் நேரமா பெய்ய போவுது அது ஒண்ணு கெடையாது
ஆமா அப்ப கண்டிப்பா இது ஒன்னா கிளைண்ட் வந்திருக்கு கிளைண்ட் வந்தக்கப்றோ போயாட்ட ஆடு கண்டிப்பா ஒரு பேயாட்ட ஆடிருப் பாங்கன் நெனைக்கிற
பா நாளைக்கு தெரியு நாளைக்கு போனனாந்தா தெரியு சோ நா நேத்து எந்திரிக்கிற நாளைல எப்டியோண்ணு நானு இப்டித்தா கயல் டெய்லி நெனச்சிட்டு போற ஒரு அஞ்சஐம்பதுக் கெளம்புனா கூட பஸ் அ புடிச்சிருவே
இல்ல இல்ல அது சொல்ல போகையில மாஸ்க் போட்டுட்டு போங்கறே வைரஸ்ஸு பயங்கரமா ஸ்பிரெட் ஆகுது கோவிட் இல்ல எப்பல்லோ வைரஸ்
எஃப் எல் லோ ஆமா இல்லைன்னா நாளைக்கு போயிட்டு வாங்கிக்கின நா பாக்கவே இல்லையே
கோவை ஏர்போர்ட் ஃபுல்லா செக் பண்ற செக் பண்ண ஆரம்மிச்சுட்டாங்க
அப்படியா சரி இரு இரு நார்மல் கால் கூப்புற இத கட் பண்ட்டு
ஆ